மச்சா கேக்குதா
ஆ கேக்குது மச்சா நல்லா இரு க்கியா ம் ம் சாப்டியா என்ன என்ன சாப்பாடு
ஆட்டுக்காலு
மொடவாட்டுக்காலா ம் ஆமா ஆட்டுக்குட்டி கடா காலா ஆட்டுக்குட்டியோட காலு
கால்ல அம்மா போய் வாங்கினு வந்ச்சு சாப் ஏ நா அது ரெண்டு கால தின்னே ஒமட்டுச்சு
ஆ
அப்புற யோ வேணவே வேணான்னே அப்புற மத்தியான மறுபடியு சாப்ட்டே ஆட்டுக்கால் மட்டு யே ஒமட்டுது மச்சா
அது நெறைய சாப்டியின்னா கொமட்டு
ம்
கம்மியா சாப்படணு நெறைய சாப்டியின்னா கொமட்டியிரு ம் அது வழவழன்னுதானே இருக்கு ஆனா சூப்பு நல்லது அவ்வளவு நல்லது எலும்புக்கு எலும்புக்கு ஜாயின் பண்றது க்கு அவ்ளோ நல்லது ஆரம்பமானா ஆ ஆ எங்க மாம்ஸ்னா ஒருத்தர் இருக்காரு அவரு பாத்தீன்னு வச்சுக்கவே ஆட்டுக்கால போட்டு வெளுத்துருவாரு அவருக்கு இத்தனைக்கும் ப்ர ஷர் இருக்கு சுகர் இருக்கு
ஆ
ஓ எங்கயோ போயி கேள்விப்பட்டாரா இது மாரி சாப்ட்டா நல்லது அப்டினு
ஆ
அந்த எலும்பு ஜாயினிங்க்லா நல்லா இருக்கு எலும்பு மஜ்ஜைன்னு எதோ சொல்வாங்கலாமா அது நல்லா இருக்கு அப்படி சொல்லி இது பண்ணாறா அதனால இப்ப வாரா வாரோ எடுத்துருவாய்ங்க போன வாரத்துல எங்க அத்த போய் பாத்து இருங்க ஆ மாட்டு கால்மறஞ்சது ஆட்டு கால் மறல அத்த தண்டி கால போட்டு வாட்டிக்கிட்டு வந்துச்சு எதாவு பாக்குறே என்னன்னு கே எதுங்க இந் மாரி ஆட்டுக்காலு நல்லா தெரியுமா ஆட்டுக்கால் தானா அப்டின்னு ஏன்ன அப்டி சொல்றே ஆட்டுகால் தா ப்புற பேசுனாங்க
ஆ அது அது வந்து இப்ப வாடிக்குந்தான
இதுக் பக்ரீத்துக்கு ஏதோ
அ அது செம்பிலியாடு காலு சரியான பெருசா இருக்கு செம்பிலியாட்டு காலு
என்னடா அது யானக்
எல்லா எல்லாருக்கது ஒத்துருக்காது
அத போட்டு கேஸ்ல வாட்டிக்கிட்டு இருக்க பயங்கரமா
ஆஅ போய் போட்டு நா இங்க நம்ம தம்பி சாப்பட ஆரம்பிச்ட்டானா ஆ அதியோட இது கறி கறின்னு கேட்டுகிட்டு இருந்ச்சு அது அடித்தர எடுத் த ரெண்டாட்டு கால பத்தாது நாலாட்டு கால் வேனுமா
ஆமா ரெண்டாட்டுகால் பத்தாததுதே
ஆ ஒரு ரெண்டு ஆள் கால் ஒரு நாலு கால் பத்தல ஏற ஆனே சாந்தரமா எதாதுச்சு எடுக்குனு பாத்தே சாந்தர சிக்கனுதா என்னத்தெ எடுக்கறது நாளைக்கு சாம இருக்கு
ஆ
ஆ நல்ல பொருளாவே சாப்ட குடுத்து பழகிட்டம்னா அப்ற வந்த
சூப்பா குடிச்ச நல்லா குடிச்சு சூப்பா தெம்பா குடிச்சுக்க அத நல்லா சத்து ம் அதா சத்து நல்லா அது காலுக்கு மொலங்காலு மொலங்கையி அப்ற தோள்பட்ட நகாலா இல்ல லதிங்கா எல்லா
ஆ
அ நாலா சூப்பு தா மா மீனு முக்கியொ
ஆ சும்மா இருக்காம அத கண்ண பாத்து ஐயோ பாவம்னு சொல்ல கூடாது எனக் கு ஒரு மாரிய ஐயயொ ஆர மறுப்டியு
நம்ம சொன்னமுனா பணமா சொன்னமுனா
எனக் இல்ல நாந்த அதுதே சொன் இப்பத்தே எனக்கு சும்மா இருன்ச்சு சாப்புல்லான்னு கொஞ்ச தைரிய ஏத்துகிட்டே அது சும்மாரு க்காம ப ஆட்டுக்கால் பாவொ என்னமோ சொல்லி உட்டுட்டா ஒட்னே எனக்கு ஐயயோ இதயெ ஏன்டா திண்ணோன் மறுப்டி யோசன வன்ச்சு ஐயயோ அபடி வேணவெ வேணாம்பான் வச்சுட்டே அப்டியே
அப்டில்லா நெனக்காத நீன் என்ன நெக்கிற இப்பிடி நெனச்சுரு ஆட்டு குட்டிய ஒருத்த தின்னுட்டே அந்த காலத்து நான் அப்டின் நெனச்சுக்க அதே சொல்றாங்கெல்ல நமக்கு அம்மளா கால சாப் புர்றா ஒருத்த ஆட்டு குட் டி‌ சாப்டா எவனோ ஒரு த்தே சாப்ட்டு ஒனக்கு காலதா குடுத்திருக்காங்கன் நெனச்சுக்க ஆ நம்ம அப்பிடியே நெனச்சிட்டு போயிடுவோ ம் பாவம் பாத்து பாவம் பாத்துதே மச்சா இப்டி இருக்கோ
அது வேணா உண்மதே ஆனா அது அது உண்ம பாவம் பாத்து ஆ
பாவம் பாத்துட்ருக்கா ஆனா நம்மள ப யாரு பாவம் பாக்க மாட்றாய்ங்க
பாக்கவே மாட்டாய்ங்க அது பாவம் பாக்குற என்ன நம்மளு வயிறு முடியாம வன்ச்சா அதுல நம்ம பாவம் பாக்க ஆரம்பிச்ச ரொம்ப
ஆ தயிரு முடிய வயிறு ஆ இல்ல மச்சா அது நம்ம நம்ம திம் அ இளமைல பண்ண ப்புகள் ம் அ நொண்டிக்கர நொண்டி நொண்டிக்கிட்ட பத்து போண்டா திம்பா அந்த பத்து போண்டா பண்ண போண்டா பாத்த வேலதே ம் மதிய சாப்பாடு வேற மீன்ஸ் மீன்ஸ் சாப்பாடுன்‌ சொல்லி சாப் ட்ருப்போம்ல ம் ம்
எல்லாமே ஃபு சாப்பாடு வந்து நம்ம கடைல ரொம்ப சாப்புடவே கூடாது நார்மலாவெ
ஆனா செரி சில பேர்னா பாத்தீன்னா ஆ தெரிஞ்ச பய ஒருத்தெ இருக்கா இங்க ஆ இந்த இ நம்ம ஏரியா பக்கத்துல எப்ப பாத்தாலு கடைல காரமா இருக்கு பாரே ஒரு கடைல வா ஆ கருப்பு கோழின்னு ஒன்னு விக்கிறாய்ங்க
ஆ கருப்புக் கோழி ரேட்டு கூட அது
ஆ அந்த க அதுதா கருங்கோழி அதுக்கு பேரு கருப்புக்கோழி கருங்கோழியா அதுக்கு பேரு அத விட்டு வெளுத்துறாய்ங்க பாத்துக்க
ஆ
சரியான தீனி திங்கிறாய்ங்க கருங்கோழிய
அது மெயின் காரணோ என்னன்னா ஒ ரு வா ஒடம்பு படி வாரிசு படி வரும் போல அது நா அது நா ரொம்ப சுத்து வட்டாரத்துலயே இந்த பிரச்சன நடக்குது அந்த இதுக்கு நம்மளுக்கு தகுதி ஆகல நம்ம ஒடம்பு இப்ப ஒரு ஒரு ஆளுக்கு சொல்வாகல்லா வீரமா எப்பிடி இருப்பாக ஒரு ஆ இந்த கல்ல சாப்ட்டா கரையற வயசும்பாக ஒருத்த பாத்தா கம்மியாதா சாப்டுவா
ஆமா ஆ அவிங்க அது சில சில பேரு வயிரி இரும்பா மாறிரும் போலதா
ஆமா ஆ அது அதாவது அது தெம்பா இருக்கும் போல எப்பிடி சொல்றது அந்த கொடல் அந்த ஒரு ஜீன்படி வர்றது கொடலல்லா தெம்பா அதுக்குள்ள தெம் பா இருக்கு அது வேற எதாச்சி அது பிரச்சனையா இருக்கு ஒண்ணு வழுக்க தலையா இரு க்கு ஒ வேற எதாவ்து பிரச்சன இருக் ஜீன் படி இருக்கு அது ஆ ஆ
ஆமாவே ஆனா நமக்கு சொல்லி வச்ச மாரி எல்லாருக்கு வயி
வயித்துல வயித்துல டோட்டலா வயிறுதா அப்பாக்கு வயிறு ஆ உங்க அங்கிட்டு
ஹரி ஆ ஆமா நம்ம ஃபேமிலி இருக்க எல்லாத்துக்கு வயிறுதா வயி த்துல அடி வாங்கறோ நம்ம அம்மாச்சி வரையு பாத்துட்டோ வயித்துலதானே அம்மாச்சி கடைசியா பாதிச்சுச்சு ஆ அது தெரியாது ஆனா எனக்கு எப்பனா காலேஜு படிக்கயிலே டடாய்டுச்சி காலேஜ் படிக்க லைட்ட இந்த எரிச்சல் இருந்துச்சு ஆ நெஞ்செரிச்சல் வயிறு எரித தொண்டைலா தா எரியு லைட்டா
அத த மெயின்னா சொல்றாக அல்சர் பிரச்சனங்றாறு எ உடனே வரதா
ம் படிப்படியா த வரும் ம்
இல்லா சேதம் முஞ்சா தா நம்ளுக் அந்த மாரி வருமா அதுவு அந்த எத் எத்தன் நாளக்கி முன்னாடி நீண்ட நாள் வாழ்ந்சோ அத்தன் நாள் ஆவுமா சரியாகு அந்த ஃபுட்ட கரட்டா செய்ணுமா நம்ம இப்ப பாத் த பத்து அஞ்சு வர்ஷமா வரத் லேட் ஆச்சு அஞ்சு வர்ஷமா நடந்தா அதே அஞ்சு வருஷமு கண்ட்ரோல இருந்தே ஆகுமா
அ
துல்லா நல்லா இருக்குமா
அதா அதா கரட்டு த அது நம்மோ ஸ்டாட்டிங் நீ வதாவ் விடு என்ன சாப்பாடு சாப்ட்டுருக்கனு நல்லெண்ண கடலெண்ண நீங்க சொல்லுங்க கோல்டு வின்னர் நா யூஸ் கூட தான எ அ நானாக யூஸ் கொஞ்சோ நறைய வருக்றனாலே நம்ம கோல்டு வின்னர் தா யூஸ் பண்ணுவோ அத போட்டு த சாச்
எ இங்க நல்லாருக்கும்
நல்லெண்ண நம்ம ஏரியா பக்கக்ரோ செக் வச்சிருக்காப்ல நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டி குடுப்பாப்ல அ கால ஆட்டாரு கால்ல லிட்ரு என்ன எரநூத்தி அ ரெண்டும் சேத்து நல்லெண்ண கடலெண்ண ஒருல ஒரு லிட்ரு வாங்குவ அறநூத்தி சொச்ச ரூபா போடுவா அறுநூத்தி இருவதுரூவாய அவன் போடுவா பட்ஜெட் அனா ரெண்டுமே அவ்ளோ வாஸ் சும்மா இருக்கு கடலெண்ணெயும் வாசமா இருக்கும் நல்லெண்ணெயும் வாசமா இருக்கும்
சேர் சேர் அங்கன இருந்து எங்கனு கெடைச்சா எனக்கு சொல்லுங்க நா கூடோ வந்து வாங்கிக்கிற
இது ரெண் இங்கே பக்கதுல இல்லனா வெளிச்சம்னு ஒரு கட
ஆ ஆ ஆ
டீ நல்லா இருக்கும்
அவன் டீ நல்லா இருக்கும் ம்
கடே நல்லாருக்கு
ஆ
வாங்கி சாப்ப இப் மத்த கடைலா வாங்கி எனக்கு என்னமோ சாட்டிஸ்பேக்ஷன் ஆகல
ஆனா இன்னொரு கல்ல போய் கேட்டே நல்லெண்ண ஒரு லிட்ரு மட்டு முன்னூத்தி அறுவருவான்னாங்க அத செக்குல போய் கேட்டா எர்நூத்தி அறுவருவாங்குறாக என்ன புரில எனக்கு
அதா பாத்தெ ஆ ரொம்ப கம்மியா இருக்க நல்லாருக்காது
ஆ அ
டமா இருக்காது நா ஒரு செக்குக்கு போனே இந்த பக்கட்டு கோயில் பக்கட்டு உள்ள செக்குக்கு போனெ ஒரு பொம்பளைட்ட போயி ச வாங்குனா வாட்டக்கேன்ல ஊத்தி குடுத்துச்சு இப்புடியே அடுத்த தட போக்குறே ஆ அ ந்த எண்ணெய்ல உக்காந்து முடிய உள்ளா எடுத்து கலெக்ட் பண்ணிட்ருந்துச்சு வடிகட்டி வச்சு அதுலந் அதுல அதுலந்து அந்த பொம்பள‌ கடக்கி போறதேல்ல அந்த கடக்கி அந்த பக்கட்டே போ றது கடயாது நீயே வாங்கி வச்சுக்க போனு டெய்லி தல தேச்ச மிச்ச எண்ணய வித்துருப்பாலான் தெரியில
என்னங்க என்னங்க முறுக்குவாச அடிக்கிது
ஹ அதோட வா அதோட வா ங்குறதே இல்ல அங்க அந்த பக்கட்டே போறதில்ல அப்பற இப்ப பட்டா ஒ நம்ம வீட்டுட்ட வரவன்ட நல்ல நி நீட்டா இருந்துச்சு நல்லாரு க்கு அனால இவரே யூஸ் பண்ணிக்கிறாங்க
ம் ஆமாங்க சாப்பாடு மட்டு உணவு சின்னோன்டு ஒரு விஷ்யத்ல கூட நம்மளுக்கு வயிறு பிரச்சன வருமா ம் உ
ம் நா எது செஞ்ச வச்சுகிட்டாச்சு பாப்போ
அது வேணா உண்மதா இப்ப நம்ம பின்ன நம் பின்னடி நம்ம பிள்ளைய நல்லா இருப்பாக அவ்வளதா அ
ஆம்மா நம்ம பாத்து பாத்து சொல்லி பண்ணத இந்த மாரி இவிங்கே ரேஞ்சு வரும் ஆனா இவிங்கே. சொல்லு ல்லு
அ அ புள்ளைகளுக் எடுத்து சொல்லலா
ஆ இல்ல நீங்க நம்ம சொல்றத கேக்கணுமே
கேட்டுருயங்க
ம்
கேட்டுவாங்க ஏன்னா வர்ற காலத்துக் கேட்டு தா ஆகணும் அந்த சுத் ஜியோசிம். தள்ளப்பட்டுருவாங்க நம்ம அப நம்ம குடும் ஃபேமிலிகே அப் பத்தாக் எம்பது வயசு நம்மளுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சி வயசு அப்ப அவிங்கேளுக்கு புரியுதா அந்த இதுல
ஆம் கொஞ்ச சீக்கிரமே சீக்கிரமே அந்த அளவுக்கு விடரைங்கே ஏனா கலப்படம்லா எல்லாத்துலமே கலப்படத்த வந்து கேக்குறாங்கே ஆளுக் சீக்கிரமே சொன்ன மாரி பண்ண மாரி பண்ணிருவேங்கே பாப்போம் அண்ணா வண்டச்சு சொல்ற பேச்ச கேட்டா நல்லது இல்லன்னா அந்த
சரிகாத விசயம் தா நம்பளுக்கு
ஆ ஆனாப்ப ஆ ஒரு மா ரெண்டு மாசத்துக் ந்து ஓ ஒரு மாசத் துக்கு ஆ ரெண்டு மூணு தடவ வாங்கி ட்டுருந்தே இப்ப கொஞ்ச கொஞ்சமா கொறச்சு ஒரு மா அஞ்சு மாசத்துக்கு ஒண்ணு ஆறு மாசத்துல ஒண்ணு ஆ சேரி சேரி பாருங்க ம் ம்